இனிய மாலை வணக்கம் நண்பா சாப் பாங்களா என்ன பண்றீங்க
நான் என்னங்கன பண்றதுன்னா மதியம் உணவு சாப்பிட்டேங்கன்பா சும்மமாதான் வாங்க ரெஸ் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றக்கீங்க சாப்பிட்டீங்களா
உம் சாப்பிட்டேன்பா மத்தியானம் சாப்பிட்டேன் இப்ப ஸ்நாக்ஸ் மாதிரி ஓய் மனைவி பண்ணி தந்தாங்க சுண்டலும் பச்சை பட்டாணியும் போட்டு ட்டு ஒரு முட்டை ஒன்னு கொடுத்தாங்க சாப்பிட்டு போட்டு டீய புடிச்சிட்டு அப்படியே உடா இற்கையை ரசிச்ட்டு இருக்கபா நீங்க மாதிர நாக்ஸ் எல்லாம் சாப்பலீங்களா
இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க தேனீர் தாங்க குடிச்சோ தேனீ குடிச்சு போட்டு அப்படியே மல்லாக்க படுத்துட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் வருதுங்க ஸ்நாக்ஸும் அதே மாதிரிதான் என்ன எடுத்துக்கிறீங்க போல
ஆமா ஆமாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ் ஆயாச்சுங்க எல்லாருமே பாத்திங்கன்னா ஹெல்த் மேல தான் அக்கறை காட்டுறாங்க ஆக்கு பணத்தை வச்சு ஒன்னும் பண்ணமுடியலங்க ஹெல்த் வச்சு பாப்போம்னு சொல்லிட்டுதான் பாத்துட்டு இருக்கோம்
போலியே
ஜிம்மரு அப்படில்லாம் இல்லைங்க ஒரு சாதாரண மனுஷனா பிறக்கப்பட்டட்டு அவன் ஹெல்த் மேல அவனுக்கு அக்கறை வேணும்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இல்லலைங்க ந பு்ரோட்டீனே எடுக்கறீங்க அதனால ஒருவேளை ஜிம்மு ஜிம்முக்கு போவங்கிளோன்னு நினச்சுதான்
இல்ல இல்லங்க வீட்ல சும்மா ஒரு வாம்மப் சின்ன ஒர்கட் அந்த மாரிதாங்க பண்ணிட்டு இருப்பன் மத் மற்றத்தபடில்லாம் வேற எல்லாம் பெரிய ஒர்க் அவுட் ஜிம்முக்குல போற மாட்டேன்
நல்லது நல்லது ஆஹ் வீட்லய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரப்பங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி வந்து பிரஸ்ஸப் ஆகிட்டு வந்து ஸ் ஒரு ஐநூறு கவுண்ட் எடுபங்க ஐநூறு கவுண்ட எடுபங்க ஒரு அப்புறோ தண்ணி நல்லா குடிப்பங்க தண்ணி குடிச்சு போட்டு அதுக்கப்புறோ மத்த வேலைய ப பாப்போங்க மத்தபடி வேற உடற்பயிற்சி எதுவுமே பண்றது இல்லங்க ஸ்கிப்பிங் பண்ணுவங்க தாறு மாரா பண்ணுவங்க
நல்லது நல்லதுங்க ஏனா ஸ்கிப்பங் பண்றதுலயே முக்காவாசி ஒர்க்அவுட் முடிஞ்சிருங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு வாமப்பா இருக்கட் ப்ரோ அதுல இருக்க பெனிபிட் கொலஸ்ட்ரால் ஆகட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அதுலயே போய்டனா உங்களுக்கு முக்கால்வாசி பாத்திங்கன்னா ஃபேட்டே ரெடியூஸ் பன்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கிப்பிங்ல பாத்திங்கன்னா நெறையா ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட்ங்க எனக்கு தெரிஞ்சு
ஆமாங்க ஆமாங்க நல்லதுதாங்க
குடிச்சீங்கன்னா அது இன்னு கொஞ்சோ பெட்டரா இருக்குங்க
வாமா தண்ணியா என்ன தண்ணிங்க
அது உங்களுக்கு தெரியாதுங்களா அந்த கொஞ்சோ சூடா ஹாட்டா அது மாரி குடிச்சீங்கன்னா கொஞ்சோ வாம் அது உங்களுக்கு தெரியாது விடுங்க
புரியுது புரியுதுங்க அந்த மாரி தண்ணிங்களா எனக்கு வந்து ஆங்கிலம்லாம் அ அதிகமா எனக்கு சரியா புரியாதுங்க எனக்கு தெரிஞ்சதுல தமிழ் தமிழ் மட்டு தாங்க அதனால எனக்கு தமிழ்ல பேசுங்க அதனால எனக்கு தமிழ் மட்டு தா புரியும்ங்க சுடு தண்ணி குடிக்க சொல்றீங்களா சுடுதண்ணிங்களா சுடுதண்ணிய எல்லா குடிப்பங்க சுடுதண்ணி எல்லா சூடுபண்ணி சூடு பண்ணி குடிச்சிட்டே தா இருப்பே
ஓகே ஓகே ஏன்னா நீங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் நீ குடிக்கிற பாத்தீங்கன்னா ஃபேட்லா பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் அதெல்லா பாத்தீங்கன்னா கரைய ஆரம்பிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்ல்லா பண்றீங்கன்னா வெய்ங்க ஒர்க் அவுட் பண்றக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க ஒடம்புல பாத்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமா இருக்கு அது பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால பாத்திங்கன்னா ரெடியூஸ் பண்றதுக்கு பாத்திங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா பாத்திங்கன்னா நீங்க வாம் அத சுடுது தண்ணி கொஞ்சோ குடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வந்து பன்
நல்லது நல்லதுங்க சூப்பருங்க சூப்பருங்க பரவாயில்லிங்க இவ்ளோ தெரிஞ்சு வெச்சிருக்கீங்களே நீங்க எப்பிடிங்க ஜிம்முக்கு போயிட்டு இருந்தீங்களா இல்ல ஜிம்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல யூடியூப் க்யூட்யூப்ல பாத்து இதெல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்பிடிங்க இந்த இதெல்லா உங்களுக்கு தெரியு
இல்லங்க நா இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போனேங்க ஆனா அங்கெல்லாம் எனக்கு அவ்வளோல்லா சொல்லி தறேல நம்மளே எல்லாமே போற போக்குல காலவாக் ல கத்துக்குறதாங்க ஜென்றரலா எல்லாரும் தெரிஞ்சக்க வேண்டியது தானங்க
நல்லது நல்லதுதாங்க எப்பிடியோ ஒண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதா நீங்க எனக்கு சொல்றீங்க இந்த மாரி தெரிஞ்சு வெச்சு நல்லது தானங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது ஒரு மத்தவங்களு பயன்அடை செய்வாங்கல நம்ம மட்டுமே பயனடைஞ்சு என்னங்க பண்றது ஆமா ஆமா
அதுங்காட்டி தாங்க நானெல்லா இப்பெல்லா அப்படிதாங்க
ஓ நல்லது நல்லதுங்க எப்படிங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாரி எல்லா சொல்லுவீங்களா இல்ல இல்ல நா மட்டும் தா பண்ணிட்டுருக்கே வீட்ல சொன்னா யாரு கேட்க மாட்டே தாங்க உ சொன்னாலு உன் வேலய பார்ரா அப்படின்னு சொல்லிருவாங்க அந்த மாரி ஏதாவது இருக்குங்களா
இல்ல இல்ல எப்பவுமே பாத்தீன்னா தா மட்டு நல்லா இருக்கணுன்னு எப்பவுமே நெனைக்க மாட்டேங்க சுத்தி இருக்க எல்லா அனைவரு நல்லா இருக்கணுன்னு சொல்லி நெனைப்பாங்க நா ஒன்னு எனக்கு ஒன்னு தெரிஞ்சுச்சு வைங்க அது வந்து மத்தவங்களுக்கு சொல்லாம விடமாட்டேங்க ஏன்னா எல்லாத்துக்கு சொன்னோமுனா தா அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுதா நமக்கு நல்லது நடந்த மாரி இருக்குங்க தானா சாப்ட்டு வீணா போக கூடாதுல்லங்க அது மாரி
உண்மதாங்க உண்மதாங்க பரவாயில்லைங்க உங்கள மாரியே எல்லாரு இருந் துட்டா எல்லாத்துக்கு நல்லது தானங்க
ஆமா ஆமாங்க நீங்களும் அது மாரி இருங்க உங்ககிட்ட ஒருவா இருந்தாலு பாத்தீங்கன்னா இன்
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமாங்க நானு அந்த மாரி ங்க ஒரு அஞ்ச ரூவா இருந்தாலுமே ஆளுக்கு ரெண்டாரூவாயா வச்சக்குவோ நா ரெண்டு ரெண்டு ரூவா ஐம்பது பைசா எடுத்துக்குவங்க வீட்லியு ரெண்டு ரூவா ஐம்பது பைசா குடுத்துருவங்க நாம எப்படின்னா பகிர்ந்து உண்ணு ஆ ஆ ஆ பகிர்ந்து உண்ணு அதுக்கு மேல ஒன்னு சொல்லுவாங்க அது மேல மறந்து போச்சுங்க
நல்லது நல்லதுங்க நீங்க இது இவ்வளவு பகிர்ந்து உண்ணுங்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய தத்துவந்தாங்க அதெல்லா சில பேர்த்துக்கு வாயிலருந்து வராதுங்க உம் நல்லது நல்லதுங்க நீங்க ஃபியூச்சர்ல இன்னு நல்லா வருவீங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க பகிர்ந்து உண்ணுங்கிறப்பவே நீங்க பகிர்ந்துட்டீங்க உங்களோட உழைப்பா இருக்கட் ட்டும் உங்களோட இத்தன நாளு படிச்ச படிப்பா இருக்குட்டு நீ பகிர்ந்து அந்த வார்த்த வந்துச்சனாலே நீங்க வந்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆ அது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நா வந்து பாத்தீங்கன்னா இவரு அந்த கர்ணன் தெரியுங்களா கருணன் அந் கர்ணன் பரம்பரையோட சில பரம்பரைகள் கர்ணன்னோட வந்தவாங்க கர்ணன் ரொம்ப எனக்கு புடிக்குங்க அவரோட இதுல வந்தனாலங்க எனக்கு அதிகமா வாங்கி பழக்கலைங்க குடுத்துதாங்க பழக்க எது இருந்தாலு குடுத்துட்டே இருப்பங்க அதனால எனக்கு பேரே பாத்தீங்கன்னா எனக்கு பேரே பாத்தீங்கன்னா அந்த மாரி ஒரு பேரு தாங்க வச்சிருக்காங்க அந்த மாரி பேர் வச்சனாலையா என் என்னது தெரியலீங்க நா அதிகமா குடுத்து தங்கே
நல்லது நல்லதுங்க ஏன்னா குடுத்து பழகறது கருணருக்கூட கம்பேர் பண்றப்ப ஆ உண்மனே சொல்றங்க அது வேற ரகங்க ஏன்னா இந்த காலத்து த்துல புடுங்கிக்க தா பாக் ஆ அழிக்கிறதுக்கு தா பாக்குறாங்க மொடக்குறதுக்கு தா பாக்குறாங்க ஆனா நீங்க வந்து குடு க்கனு வளரணுனு பாக்குறீங்க
கண்டிப்பா கண்டிப் பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா, அதுவந்து ஒரு பிறவில இருந்தே அந்த மாரி ஒரு குணா திஷயங்கள் எங்கிட்ட இருக் என்னடா சொல்றாங்க ஏன்னா நா கொழந்தையா இருக்கும்போது பாதிங்கன்னா ஒரு வயசு இருக்கு மாமாங்கா அப்போவே பாதிங்கன்னா என் தம்பிக்கு வந்து ஒரு ருவா சாக்லேட்டு எனக்கு ஒண்ணு தான் குடு தாங்களாமா அதுல பாதிப்பிச்சு என் தம்பிக்கு குடுத்ததா சொன்னாங்க ஆஹ் அப்போ எ அவன் எதெல்லாம் இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ளயே இருக்குங்க அந்த விஷயம் எல்லாம்
நல்லது, நல்லதுங்க ஏன்னா நீங்க அந்த வயசுலயே நீங்க அப்டி பண்றப்ப இந்த வயசுல எப்படி பண்ணுவீங்க நெனச்சு பாருங்க இப்ப உங்களுக்கு வந்து சொத்து அது மாறி எதுமே இருக்காதுங்ளே எல்லாமே எல்லாத்தையும் உதறி தள்ளிருப்பீங்ளே எல்லாத்துக்கும்
ஆமாங்க எங்க்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூ ஆஹ் எத்தன ஐநூறு ஆயரோ கோடி என்னமோ இருந்துச்சுங்க அப்புறம் ஐநூறு ஏக்கர்ல தோப்பு தொரவுலாம் இருந்து சுங்க கேக்குறவங்களுக்கல்லா குடுத்து குடுத்து பாத்தீங்ன்னா நா குடுத்து ஒண்ணுமே இல்லாம இப்ப நா வந்து நடு ரோட்ல நிக்கிறேனுங்கல்லா எனக்கு வந்து பெருசா எனக்கு கவலை இல்லைங்க ஆனா என்ன மத்தவுங்களுக்கு குடுக்குறக்கு ஒண்ணுமே இல்லனு தான் யோசிச்சு கொஞ்சோ கஷ்டமா இருக்குதுங்க
பரவால்ல பரவால்லைங்க இன்னும் குடுக்குறக்கு ஒன்னும் இல்லையேங்கிறீங்க பாத்தீங்களா உங்க உங்கல நெனைச்சு ரொம்ப பெருமைப்பட்றேங்க இருந்தாலும் உங்களுக்கு நீங்க குடுக்கணுனு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சம்பாறுச்சு குடுங்க
அதாங்க அதாங்க நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக் நா கஷ்டப்படு நா சங்கடம் எல்லாம் பட்லீங்க கஷ்டமும் பட்லீங்க எனக்கு வந்து சம்பார்க்கனு சம்பாரிச்சு யாரு கேட்டாலும் இல்லன்னனு சொல்ல கூடாதுங்கறதுக்காக நா சம்பாரிசிட்டு இருப்பங்க கடைசி சாகுற வரைக்கும் எல்லாத்துக்கு நா குடுத்துட்டே இருப் பங்க
உம் நல்லது நல்லதுங்க, நீங்க பாத்தீங்கன் வைங்க வேலைக்கு போங்க வேலைக்கு போய்ட்டு அந்த சம்பளத்த நீங்க வாங்காதீங்க, அவுங்களுக்கு குடுத்துடுங்க அவுங்களுக்கு ஒரு உ உங்களுக்கு குடுத்து அவுங்க கஷ்டப்பட்றது எதுக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நான் பாருங்க நா இப்ப நீங்களே நேர்ல வந் ஏதாது கேட்டீங்கன்னா கூட நான் கண்டிப்பா நா எதோ கையில கே என்ன கேக்குறீங்களோ என்னால முடுஞ்ச உதவிய நான் கண்டிப்பா பண்ணுவேங்க. ஏன்னா என்கிட்ட இதுவே நீங்க ஒரு ஒரு ஒரு வருட காலம் முன்னாடி வந்து கேட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பத்தேக்கர் பக்கோ நான் எழுதி வச்சிருப்பேங்க நல்லா மனுசனா இருக்கீங்க என்னா அந்த வாய்ப் இன்னோன்னு வாய்ப்பு தவற விட் டீங்க
பரவால்ல பரவால்லங்க யார் யாருக்கு என்ன கெடைக்குமோ இப்ப உங்க கூட நான் இந்த பேசுனதே இப்ப பெரியவிதமா அடை சந்தோஷமடை ட்ருங்கம் ஏனா இது மாரி மனுசங்கள எல்லா இந்த காலத்தில எல்லா பாக்க முடியாதுங்க அதுல்லா நம்ம ஆதி காலத்தில அந்த கடவுள் வாழ்ந்த காலத்துல அதுவு அரிதான கடவுளுக்கே அரிதான ஒரு பிறவியா பிறந்திருப்பாங்க அவுங்களத தாங்க ந
உண்மதாங்க இல்லீங்க என்ன வந்து கடவுள் கூட எல்ல கம்பேர் பண்ணி பேசாதீங்க கஷ்டமா இருக்கு
எனக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது ஆனா இது மாதிரி மனுஷங்கள்ல இரு க்குறாங்க அதுனாலதா
ஓவரா நீங்க புழ் புகழ்றீங்க என்ன பண்றீங்க உங்குளுக்கு என்ன குடுக்கறதுன் தெர்லீங்க என்னங்க இப்டி புகழாதீங்க எனக் எப்டின்னா எனக்கு ஞா ஒரு பாட்டு அந்த பாட்டு வருங்க அந்த பாட்டு தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக் பிகப்
தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதை ஆமா ஆமாங்க நல்லது நல்
அறிந்திக்க வேண்டிய பாட்டுங்க ஆமாங்க இந்த மாரியு வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல அப்டின் தெரிஞ்சுக்கணுங்க
அ இப் பாத்தீங்கனா எம் ஒய் மனைவி பாத்தீங்கனா இந்த ஸ் செய்தி துறையில தா நாங்க இருக்கறங்க செய்தித்துறையை பாத்தீங்கன்னா அது உங்குளுக்கு தெரிமான் தெர்ல இந்த ப்ச் அது இது குடுப்போ வாசிப்பது அது உம் அப்புற பாத்தீனா அந்த பிரிண்ட் அடிப்பாங்க தெரிமுலா பேப்பர்ல்லா நியூஸ் பேப்பர்லாம் அதுலதாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்க உங்கள பத்தி ஒரு ஸ்டோரி ஒன்னு எழுதுறங்க
செய்தித்தாள் ஓகே செய்தித்தாள் துறையில அவுங் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்
ஆமா ஆமாங்க உங்களோடத மென்ஷன் பண்ணி நா உங்குளுக்கு போட்றங்க உங்க அட்ரஸ் மட்டு நா குடுக்க மாட்டே யாருனு வந்து கேட்டாங்கன்னா நா உங்களோ கான்டக்ட் நெம்பரு குடுக்குறங்க நீங்க இங்கியே வர வேண்டிய ஆளுங்க
இது வந்து புடிக்காதுங்க என
இல்லைங்க இப்டி ஒரு ஆள் இருந்தாங்க இன்னு இ ருக்கறாங்க
இப்டி ஒரு ஆள் இருந்தாங்க அந்த மாரி வேணா ஸ் சொல்லுங்க ஆனா வந்து என்னோட புகழ்ச்சியே பிக்காதிங்க தயவு செஞ்சி அதெல்லா போட்றாதிங்க
செரி ஓகே இல்லைங்க ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாரி போட்டுருலாங்க
வேண்டாங்க விடுங்க எதுக்குங்க நம்ம பெரும நம்மளே வெளி சொல்ட்டு அதெல்லா‌ வேணாங்க இப்ப இப்ப எங்க ஊருக்குள்ள வந்து இந்த மாரி கர்ணன் அஹ் கர்ணன் மட்டு சொன்னீங்கன்னா போதுங்க அவரு நேரா எங்க அவருங்களா அவுங்க வீடுங்களா எங்கப் போகணு எப்டி போகணுல்லா எதுவுமே கேக்க வேணாங்க அவங்களே கூட்டிடு வந்து உட்ருவாங்க
ஆமா ஆமாங் நல்லது நல்லதுங்க இன்னி பாருங்க ஆனா இப்படி ஒரு கர்ணர் இருந்தாரு போனாருன்னு இருக்க கூடாதுங்க அது நா எக்ஸ் எக்ஸ்பிளோர் பண்ணி காட்டுறங்க எல்லாத்துக்கிட்டயு
நல்லது நல்லதுங்க எப்படியூங்க நீங்க பாருங்க என்னமோ வாழ்ந்தோ செத்தோ அதெல்லா மேட்டரே கெடையாதுங்க நம்ம எப்டினா சாகற குள்ள நாலு பேத்துக்கு நல்லது செஞ்ச சாகோணுங்
ஆனா நீங்க வந்து நல்லது எனக்கு மேல நல்லத் து பண்ணிட்
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது புண்ணியத்த சேக்கணுங்க நம்ம நம்ம கடைசி காலத்துல என்னத்ந சேர்க்கறமோ இல்லையோ புண்ணியத் த சேக்கணுங்க அதாங்க உம்மையால்மே அது ஒரு நல்ல விஷயங்க
அந்த எஜமானு எஜமான் மாரி நீங்க எல்லாத்தையு என்ன நீங்க முத்துப்படத்துல மாரி நீங்க எல்லாம் பண்றீங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அப்படித்தாங்க பண்ணிட்டுருந்த அஹ் என்னங்க பண்றது கடைசி காலத்துல புண்ணியோ சேக்கணுங்க உங்க உங்க நா சொல்ற பாருங்க ரொம்ப முடியலனாலு ஒரு நாலு பேத்துக்கு நாலு பேத்துக்கு ஆஹ் சாப்பாடு வாங்கி குடுங்க
நன்றி நன்றி நன்றிங்க நாலு பேத்துக்கு குடுக்குலாங்க நன்
ம் நாளை சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்